லோ வணக்கங்க
ஹலோ
ம் வணக்கங்க
ஆ வணக்கம் தோழி எப்பிடி இருக்கீங்க
ம் ம் நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங் ம் நா நல்லார்
நானு நானு நல்லா இருக்கே ஆ நானு நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க தோழி எப்டி அங்க வீ்ட்ல நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லாரு
இப்பதா டீ குட்ச்சோ ம் இப்பதா டீ குடடிஸ்ட்டு ஒக்கானுந்த
ஓ சேரி சேரி நாங்குளு நாங்க கா காப்பி எல்லாமே குடிச்சாச்சு எ பசங்க ஸ்கூலுக் அனுப்ணு அதுனால வேமாவே எல்லா முடின்சிர்ச்சா மத்தியான்த்துக்கு சமைக்க வேலைய ஆரமிச்சா
ம் ம்
ஸ்கூல் போறதுனால நம்ம வேமா எந்திரிக்குணு இல்லையா அதுனாலயேதா முடிஞ்சிர்ச்சு நீங்க இனிமேதா வேல ஆரமிக்கணுமா
ஆமா இனிமேதா வேல ஆரமிக்ணு இங்க யாரு பசங்க இல்ல அதுனால நாங்க ரெண்டுபேர்னால
ஓ சேரி சேரி அதுனால வேல கம்மியா இருக்கு ஆ
ஆமாம்மா அதுனால் லேட்டாதா ஆரமிக்கு டின்னரு செஞ்சாலு அதே இதுதா நம்மோ காயாரு
ஆமா நம்ம என்னதா வேல பாத்தாலு என்னதா வேல பாத்தாலுமே நமக்கு வேல வந்து எப்போமே பெண்டிங் இருந்துகிட்டுதா இருக்கு காலேல முடிஸ்ட்டோ மத்யான்த்துக்கு பாக்கணு மதியானோ முடிச்சாச்னா ஈவினிங் காஃபி இப்டியே போய்டு நமக்கு
ஒன்னு அது கிளீன் அது தொடைக்கற்துக்கு கிளீனிங்கு அதுவே சரியாபுறு
ஆ ஆமா நமக்கு அது வெள்ளிக்கிழம செவ்வாயகிழம வந்துர்ஸ் னா ஒடனே வீடு மாப் போடனு இந்த மாதிரி கிளீன் பண்றது சாமி கோயில் போனு அப்டியே போயிருது நமக்குமே
ஆமா
உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்ஸா இருக்கு தோழி ம் உங்க ஊர்ல எப்டி நீங்க கோவில் அதிகமா பிங்களா அப்படிங்களா இங்கேயு அதேதா
ம் ம் ம் கோயில் விஷயம்ன்ன எல்லா கோயில் இதுதா ம் என்ன பண்ணீங்க டிஃபன் இப்போ பசங்களுக்கு
பசங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்க ஸ்கூல் போயாச்சு பசங்களுக்கா ஆ இன்னைக்கு லெமன் ரைஸ் அவங்களுக்கு ரொம்பவு போவ்ர்ட் அதனால லெமன் ரைஸ் அப்புறமா இந்த பால் போட்டேடோ டோ வந்து இந்த வறுவல் பண்ணுவோ இல்லைங்களா அதுவு அப்புறமா ஏ இது டோ அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கு பொட்டேட்டோ பொட்டேட்டோவ விட லெமன் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேவரட்டா அதனால அது வந்து வச்சாச்சு ஆமா நீங்க இன்ன க்கா என்ன சமையல் பண்ண போறீங்க நீங்க என்ன சமையல் பண்ண போறீங்க இன்னைக்கு ஓ பண்ணிர் கிரேவியா ஆ நாங்க நேத்துதா பண்ணுனோ நேத்துதா நாங்க பண்ணீர் கிரேவி அவ்ளோ பண்ணது தெரியாது நாங்க வந்து அந்த சும்மா நம்ம தவாள போட்டுட்டு எடுப்போம் இல்லீங்களா உப்பு மிளகாத்தூள் கான்ஃபிளர் அந்த மாதிரி மட்டு போட்டுட்டு தவால தா அதிகமாவே நா பண்றது கிரேவி எல்லா பண்ணதே இல்ல நீங்க கிரேவி தா பண்ணுவீங்களா அதிகமா
இல்ல அந்த மாதிரி பண்ணுவோ இந்த மாதிரி செய்வோ மோஸ்ட்லி கிரேவிதா சாப்பிடுவாங்க
ஆ அது எப்டி நீங்க ரைஸ்க்கு இது பண்டு பண்ணுவீங்களா இல்ல சப்பாத்தி தொட்டு சாப்ட்ர மாரியா ஆ ஏன்னா ரைஸ்ல சாப்பிட்டா ரொம்ப இதே இருக்காது இல்லயா இனிப்பு அதிகமா இருக்கு ஆனா நெறையா பேர் வந்து அப்படியு பண்றாங்க ஆனா அது எப்டின்ன எனக்கு நல்லா இருக்குமா என்னு தா எனக்கு கொஞ்சோ ஒரு பயம் இருக்கு நெறையா பேர் ரைஸ்குனு சொல்லிட்டு பண்றாங்க ஆமா இருக்கு யூடூப்பில பாத்தா அதுக்கு பண்றாங்க ஏன்னா ஸ்பைசி ஆட் பண்ணி அந்த மாரி பண்றாங்களா ஆனா பாக்க கொஞ்சோ ஒரு பயமா தான் இருக்கு ஏன்னா இனிப்பா இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காதுல்லையா அதனால ஒரு பயோ
நம்ம இனிப்புக்கு வந்து இப்பது எதுவு போட மாட்டோ ஏன்னா நம்ம மிளகு சீரகோ அந்த மாரி யூஸ் பண்ணதால இனிப்புக்குன்னா நம்ம எது போட மாட்டோ அதனால கொஞ்சோ பய காரமாக தா இருக்கு தவிர இனிப்பு இருக்க நல்லா இருக்கு அது டிஃப்ரெண்டா ம் அது போல சம்பவம் பட்டர் யூஸ் பண்ணினா அதுவு இனிப்பு வகைய சேந்தது பட்டர் யூஸ் பண்ணா நம்ம பட்டர் யூஸ் பண்ணக்க கூடாது ப்போ
ஆமா
ம் பட்டர் யூஸ் பண்ண மாதிரி நெய்ல மட்டுமே அத ஃப்ரை பண்ணிட்டு அது கிரேவி பண்ணிட்டு அத போட்டோம்னா சூப்பரா இருக்கு
ஆ நா வந்து ரொம்ப ரேரதா அந்த பன்னீர் பட்டர் மசாலல்லா செய்வேனா நாங்க வந்து அதிகமா வந்து வீட்டுல கொஞ்சோ ரைஸ் எல்லா பண்ணா பிடிக்கு நம்ம கடையில வாங்காம அத வீட்லயே நம்ம பண்ணிட்டு அதுல பண்ணீர் வந்து பண்ணொண்ணா அது சிக்கன் பிஃரைட் ரைஸ்ச விட பன்னீர் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கு வீட்டுல வந்து அதனால அதுதா அதிகமா ஏன்னா அது நமக்கு டைம் ரொம்ப கம்மீல பன்னீர் வந்து ஒரு ரெண்டு நிமுஷத்துலே ரெடி ஆயிடு தோச சட்டீல வெச்சோனா
ம் ம்
அதனால அதுதா நீங்க எப்டி வெஜ் அதிகமா சாப்புடுவீங்கங்களா நண்வெஜ் அதிகமா சமைப்பீங்களா வீ்ட்ல
நாங்க இங்க நான்வெஜ்ஜி வெஜ் ரெண்டுமே கலந்துதா சாப்புடுவோ ஆமா நாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜி வெஜ் நரையா இருக்கு நானு வெஜ்ஜு எப்போ நான்வெஜ் மட்டு கொஞ்சோ லே எப்பவாதுன்னா வெளிய வாங்கி சாப்டுவோ அந்த மாரி
அ ஓ சேரி சேரி இங்க எல்லாருமே நான் வெஜ்ஜு தா ரொம்ப புடிக்கும வீட்டுல எல்லாருமே. வீட்டுல எல்லாருக் இனிமே நான் வெஜ்ஜு தா அதிகமா பிடிக்கு
ஆமாம்மா இங்கயு அப்படிதா கேக்குவாங்க நா மஸ்ட் என்னாவோ நா வந்து இல்ல வெஜ்ஜி செய்யணுன்னா செஞ்சிருவே அவ்ளதான்
ஓ சேரி சேரிங்க இங்க அ இங்க வந்து ஓவ்வராலுக்கு ஒவ்வொன்னு பிடிக்குமா ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணது இல்லையா எல்லாருமே நான்வெஜி பிடிக்கு வீட்டுல அப்படியே பழகிட்டாங்க அதனால அது அடிக் க்கடி வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி செஞ்சறது
நீங்க பலாக்காய் பிரியாணி செஞ்சுக்கிறீங்களா
அது இன்னு நா ட்ரை பண்ணதே இல்ல நா நறையா தடவ ரெசிபில்லா பாத்திருக்கே ரெசிபி பாத்திருக்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணனும் அப்படின்னு
ரொம்ப சூப்பரா இருக்காது அது ஒரு ம மட்டன் மாரி இருக்கு சிக்கன் டேஸ்ட் வரும் அந்த மாதிரி இருக்கு
ஓ அனா அதே மாரி நல்லா அந்த சாப்புடும் போது அது கொஞ்சோ நல்ல தூசியாவே இருக்குமா
ஆ நா இன்னு அத ட்ரை பண்ணதே இல்ல அனா நறையா பாத்து வெச்சிருக்கன்னா சேனல்ல யூ டியூப் சேனல் நறைய பாத்து எடுத்து வெச்சிருக்கே நா இன்னு பலாக்காய் வந்து ட்ரை பண்ணவே இல்ல ஒரு தடவ தா கடையிலயு நா பாத்த அனா எனக்கு கொஞ்சோ ஒரு பயமாவே இருந்துச்சு ஏன்னா பிரியாணி சொல்லி செஞ்சிட்டு இதாயிடுச்சுன்னா அடுத்து பிரியாணியே வீட்டுல கேக்க மாட்டாங்க யாரு
இல்ல நாங்க நா செஞ்சிக்கற நா ஃபஸ்ட் ச்சகூட இப்பதா ஒரு நா கொஞ்சம் ரொம்ப சூப்பரா வந்தது பாஸ் மா ரைஸ் குடுத்தது ட்ரை பண்ணிருக்கறோ சீரக சம்பா போட்டுட்ரை பண்ணிருக்கோ அத ஓ டேஸ்ட்டே நல்லாதா இருந்துது எல்லாருமே விரும்பி சாப்டாங்க நல்லாருக்குனு அதா சிக்கன்னு சாப்பிடும்போது சிக்கன்தூள் இருக்கு ஆனா வந்து மட்டன் மாதிரி இருக்கு பாக்கரதுக்கு அந்த சு மட்டன் எப்டி உள்ள இது இதுவா இருக்கும்ல லே லேயர அந்த மாரி இருக்கு
இப்பதா நம்ப போய் பாத் தோ இப்பதா நம்ம வந்து இந்த மாரி எதுவு தேடுனாநாலு எல்லாருமே இப்ப எல்லாத்லையுமே பிரியாணி பண்றாங்க ஏன்னா பிரியாணி மட் நா பேவரட்ட இருக்குனு சொல்டு எல்லாமே இதுலதா என்னென சுண்டல் சுண்டலப் பண்றாங்க
ஆமாம்
ச அவுங்க வந்து இந்த இது தட்டாம்பயறு இருக்குல்ல அத வச்சு ப்ரியாணி பண்ணிருந்தாங்க பயங்ரமா இருந்துச்சு எனக்கு பாக்க ஆனா நா இன்ன வரைக்கும் இன்னு அது நா கா ட்ரை பண்னதே இல்ல ஆனா நெறய தடவ நெனப்பே ஆனா எப்டினே தெர்ல மறந்துகிட்டே இருக்க நீங்க அதெல்லா ட்ரை பண்ணிருகீங்ளா தட்டாபயறுல ப்ரியாணிலா
இது பச்ச பயிர் வட வசியோ பச்ச பயிர் வட பண்ணிருக்கீங்களா
ஆ பச்ச பயிர் வடல்லா பண்ணதுல்லையே எப்டி அது வந்து வேக வச்சுட்டு அந்த கடல பருப்போட ஆ
எட்டு மண் நேரோ ஊர வச்சிட்ணு
ஆ
அது நல்ல ஊறிட்டுனாக்கி அது தண்ணி இல்லாம எத்து மிக்சி ஜார்ல போட்டு அதுல பச்ச மொளகா அப்றோ ம் இஞ்சி பூண்டு கா சீரகோ கொஞ்சோ சோம்பு கொஞ்சோ இதெல்லா போட்டு அரச்சிர்னு இத அரச்சுட்டு அப்புறோ நம்ப எப்டி வடைக்கி போடுவோ வெங்காயோ ஆ கொத்தமல்லி கருவபிள்ள அதலா கலந்து கொஞ்சோ வந்து கல்ல மாவு கலந்துக்லா ஏனா அந்த உருண்ட வ
அப்பதா கொஞ்ச வட பிடிக்றதுக்காக ஆ
பிடிகத்துக்கு அந்த உருண்ட வட ஷேப்பு வு இது பண்ணத்துக்கெல்லா இது பண்ணி அப்டியே போட்டும்னா கெட்டியா நல்லா சூப்பரா இருக்கு சாஃப்டா நல்லா இருக்கு ஆமா அதே போல பசங்க வந்து இது வாழப்பூ சாப்ட மாட்டாங்க
ஆமா அதே
வாழப் ஆ வடையிலு போடுவாங்க இன்னொனு வாழப்பூ சிஸ்டிபை பண்லா அது நா பண்ணிருக்க வாழப்பூல சிக்ஸ்டி பைவ் ம் ஆமா அரிசிமாவு கொஞ்சோ கடலமாவு கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்டு அப்பறோ கொஞ்சோ சிஸ்டிபைவ் மசாலாவ போட்டுகலா
ஆ இது வந்து சைவ மீன் கொழம்புன் சொலி சொல்லுவாங்க அதான இது
இல்ல சிஸ்டி பைவே போட்ரலா அப்டியே
ஓ சேர்செ இல்ல நீங்க சொல்றீங்கலேங்ளா அதாது சிஸ்டி பைவ் பண்ணிட்டு அத வந்து கிரேவி மாரி பண்ணி ஒர்தவங்க பண்ணிர்தாங்க நா என்ன சைவ மீன் கொழம்பு அதாது அது து ஒரு மீன் மாரி ஒரு லுக் வரு அப்டின்னாங்க
ம் அதே போல இது அது நெத்திலி மீன் இருக்குல்ல அந்த மாரி ஷேப்புல்ல அதனால அதே போல இது அதே போல ம் வாழப்பூ வந்து முட்ட பொரியல்ல போட்லா ரொம்ப சூப்பராருக்கு
ம் வாழப்பூ வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கு நாங்க வந்து கொழம்பு தா இங்க வெப்பாங்க நாங்க வந்து கொழம்பு தா வப்போமா ஆனா என்னன்னா இல்ல கூட்டுல்ல கொழம்பு அது எப்டின்னா ய வெங்காயோ இருக்குல்ல சின்ன வெங்காயோ வத்தல் சீரகொ இந்த மூணு மட்டுந்தா மசாலாவே வத்தல் சீரகோ அரச்சிட்டு அப்டே கூட வந்து வெங்காயத்த சேத்து அரச்சிருவோ அப்புறமா இந்த மசாலா இருக்குல்ல இத வந்து புளி தண்ணில போட்டு கரச்சிரணு
ஆ ஆ
புளித்தண்ணில கரைச்சிட்டு அப்டே இந்த மீன் கொழம்பு மாரி நாங்க வந்து மீன் கொழம்பு இந்த ஸ்டைல தா வெப்போ இத அப்டே தூக்கி அடுப்புல வச்சுட்டு என்ன ஊத்திரணு இது பண்ணிட்டு அப்டேவு கடைசில அந்த வாழைப்பூ மட்டு போட்டுட்டு இது பண்ணிட்டோனா அதாது கொஞ்சோ தண்ணியா இருக்க கூடாது திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணு அப்டி இருந்துச்சன்னா வந்து நல்லா இருக்கு வாழப்பூ கொழம்பு
அவங்களு வாவு மீன் கொழம்பு வைக்கு எப்டி தெரிமா வைக்கு சின்ன வெங்காயோ நீங்க சொன்ன மாரி தா சின்ன வெங்காயோ தக் காளி பூண்டு மூணையு போட்டு அரச்சிக்கணு அதுலே அதுலே மசாலா கூட அர்சுக்கலா என்னது மோலகா தூளு மஞ்சதூளு கொஞ்சோ மஞ்சதுளு உட்ருங்க மெளகா தூளு தெனியாத்தூள் போட்டு வச்சலா அதுக்கப்பற நாங்க சின்ன சின்ன வெங்காய யூஸ் பண்ணு அதுக்கலா கொஞ்ச சின்ன வெங்காய அடுத்து ட்டு தக்காளி அவலோதா நம்ம என்ன பண்ணோ எண்ண வுட்டு வெந்தய கடுகு அதெல்லா போட்டுக்கணு வெந்தய போட்டு தா அது கொஞ்ச டேஸ்ட்ட் கொஞ்சமாவது அதல்லா போட்டு பச் மச்ச மோளகவு கொஞ்ச கீ போட்டு வெங்காய தக்காளி அதெல்லா போட்டுலா அதெல்லா போட்டுட்டு நல்லா அந்த பூண்டு வெங்காய தக்காளி எல்லா அதுலயே நல்லா வதங்கி இந்த அரிச்சி வச்சோல அத எடுத்து ஊத்திடுவோ நாங்க அத ஊத்திட்டு நல்ல புளித்தண்ணி எல்லாதையு ஊத்தி நல்லா கொதிக்வுன்னு இத நல்லா திக்கா ஒரு கன்ஸிஸ் கன்சென்சிகு வந்தொனே மீனெத்து போட்ரனு ஒரு பை மினிட்ஸ் ஃபைவ்ன்னா ஹைல்ல வயக்க ஸ்லோல அவ்வள்தா முடி லைட்டா முடி வச்டோம்னா அது அவ்வள்தா குக் ஆயிடு மீன்‌ கொழும்பு இப்டித்தா நாங்க வைக்கும் நீங்களு இப்டித்தா செய்வீங்களா
ஆமா
ம்
நா வந்து அத ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு மெத்தடு நா வந்து அதாவது வீட்ல வந்து ஒரே மாதிரி கேக்க மாட்டாங்க அதாது ஒரு சிலது ரொம்ப ஹிட்டான ஒரு சில ரெசிபி இருக்கும் பெப்பப் பெப்பர் சிக்கன் மாரி ஒரு சிலது மட்டும்தா திரும்ப திரும்ப கேபாங்க ஆனா மத்த நேர ஃபுல்லாவே வந்து ஒவ்வொருடரவ வேற வேற கேட்டுக்கிட்டே இருக்கும் இருப்பாங்க ரெசிபி சிக்கனே இருக்கு ஆன ஒவ்வொரு அதுன்னவோ வேற வேற மாரி ட்ரை பண்ண சொல்லுவாங்களா அதனால ஃபுல்லா உட்கார்ந்து யூடியூப்பா எடுக்குறது பிடிசதல்லா எடுத்து எடுத்து வச்சுக்குவ சிக்கன் மட்டன் சொல்டு எடுத்து எடுத்து வச்சுிட்டு ஒவ்வொருதடவ ஒவ்வோனு அதுலே வந்து ஏதாவது ஒண்ணு மட் டூ ஹிட் ஆயிடு எப்போமே கேட்டம்னா தூங்கிட்ருக்கும்போது கேட்டா கூட எனக்கு இது வைங்க அப்டின்னு கே்கற அளவுக்கு இப்ப வந்துருமா அதுக்கப்பற வந்து திடீர்னு அது சப்பிடனு போல இருக்குனா அது கேட்பாங்க வச்சுக்கிறது இல்லாட்டி மேக்சிமம் புதுசா தா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு பிரியாணியுமே பத்தங்கான ஒன்னேலா வீட்ல கிடையாது ஒவ்வொரு தட ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு தட ஒவ்வொரு சேனல் அந்த மாதிரிதா எடுக்கிறது ஒரு சிலத்து வந்து நல்லா இரு கு ஆமா ஏனா எல்லாமே ஒரு சின்ன ஒரு பக்குவ மாறிடுச்சு அப்படின்னாலுமே டக்குன்னு டேஸ்ட் மாறிடு அப்டியே ஒரு பயயோ வ என்னடா இது ஏதோ தப்புண்ணிட்மோ அப்டின்னு சொல்லிட்டும்ம வேற சேனலக்கு போயடுறது உடனே அடுத்து வேறதா தேடி பா்கக்கலா நல்லாதா இருக்கான்னு பாப்போ அப்டியே போயிட்டு யூடியூப் வச்சு வச்சுட்டு நெறையா ஓடிட்டு இருக்கு
ம் நானு இந்தமாரித யூடியூப்ல வச்சு நெறைய பண்ணுவ நெறைய இது பண்ணுவ
ஆ
ம்
சரிங்க தோழி ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசுவோ ஆ சரிங்க தோழி